ஹ ஹலோ
வந்துடுச்சு
ஆ
எங்க பேசிக்கிட்டு இருந்தோம் ஆ மட்டன் சாப்பிட மாட்டாருன்னு பேசிக்கிட்டு இருந்தோம்
ஆ இங்க மழை இல்ல
இங்க மழ நேத்து நைட்டு மழ நேத்து நைட்டு மழ இன்னைக்கு காலையில குட்டிய பஸ்சு ஏத்தும் போது தூரல் இருந்தது நா இன்னும் ஒரு பக்கெட்டு துணிய காய போடவே இல்லே வெச்சு வெச்சிருக்கறேன் எப்ப காய போடுவேன்னு தெரியில
உம்
அஹ் அப்பா எங்க வீட்டுல நாங்க லவ் பேர்ட்ஸ் வாங்கிருக்கிறோம்டா
சூப்பர்
குட்டிமா பர்த்டேக்கு டாகு கேட்டுச்சு நா அதுதான் கேட்டேன் நீ குளிச்சு நீ கக்கா போய் நீ எல்லாத்தையும் மெயின் டென் பண்ணிக்கிற மாதிரி இருந்து அப்டின்னா நா உனக்கு ஒரு டாக் வாங்கி தரேன் இன்ன எல்லாமே நானே உனக்கு செஞ்சுக்கிட் ட்டு இருக்கறேன் அதனால நான் உனக்கு டாகெலாம் வாங்கி தர மாட்டேன் அப்பனே
எத்தனாவது படிக்கிறான் ஃபோர்த்து ஓகே ஓகே
ஆஹ்
நீ எத்தனாவதுக்குள்ள டியூஷன் எடுக்கற
நான் கிண்டர் கார்டன்ல இருந்து டென்த் வரைக்கும் எடுக்கறேன்
சூப்பர் உம்
உம்
எல்லா சப்ஜெக்டு
எல்லாமே தான்டா
ஆ ஆ
ஹோம் ஒர்க்க படிக்க போதுங்க புரியாதத கேக்க போதுங்க அவ்வளவுதா ஆ நம்மகிட்ட டிக்ஷ்னரி இருக்கு ஆ இதுர்க்கு மொபைல்ல ஆப்ங்க இருக்கு அத பாத்து தெரியாதத கவனிச்ட்டு சொல்லி குடுத் த்ர வேண்டியதுதா மேக்ஸ் மட்டு என்ன பண் னுவனா அந்த டென்த் பயனுக் க்கு முன்னாடியே நானே போட்டு பாத்துருவே, ஏன்னா அவ அந்த ஐசிஎஸ்சி சிலபஸ்சு சிபிஎஸ்ஸியே எனக்கு கொஞ்சோ இதாகு இவ ஐசிஎஸ்சி
ஐசிஎஸ்சி லா சிபிஎஸ்ஸியோட மே
அதுக்கு மேல, ஆமா
ஆ
இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு ஆமா டஃப்ன்னு சொல்ல முடியதுடா ம் இவங்க படிக்கிறதேதா இவுங்களும் படிப்பாங்க பட் அவுங்ளுக்கு வந்து இன் புட்டு நெறையா குடுப்பாங்க அ, ஒன்மார்க்கெல்லா நறைய இருக்கு இந்த நீட்டு மாதிரியான எக்ஸாம் ஜே டூ இ மாதிரியான எக்ஸாமுக்கு துள்ள இருக்கிற மாதிரி இருக்கூ அதான் கொஞ்ச இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ன்னு வச்சுக்கோயே சிலபஸ்லா வந்து நரையேடா ஆகு இவுங்க வந்து அ ஓ இப்ப வந்து அல் ஜீப்ரால வந்து ஒரு மூணு பக்கத்துக்கு தான் அந்த சாப் டர் இருக்ன்னு வச்சுக்கோ இவங்ளுக்கு சிபிஎஸ்ஸிக்கு இதுவா ஐ சி ஐ சி இ வந்து அந்த அல்சிபுரா சாப்ட்டரா வந்து அஞ்சு பக்கத்துக்கு இருக்கு இன்னு கொஞ்சோ அட்வான்ஸ்டா கொஞ்ச கொஞ்சோ நச்சுத்த ஆட் பண்ணுவானுங்க
உம் உம்
பீஸு அதுக்கு தகுந்த மாதிரி எக் எக்கச்சக்க அதிக ஸ்கூலுங்கல
உம் ஆமா ப்ரோ அந்த அளவுக்குக்கு குடுக்குறாங்கல்ல
ஆ உம் அதனால அவுனுக்கு மட்டு திடீர்னு அவ டவுட் கேடக்கு போது தெரியலன்னு நம்ம சொல்லிட்டோம்னா நல்லா இருக்கதுல்ல ஆத் அதுனால அவுனுக்கு முன்னாடி நா கொஞ்சோ போட்டு பாத்தறது அதெல்லா
காலைல காலைல என்ன செஞ்ச
காலைல அதுதா அ என்ன செஞ்சே சுண்டகொள்ள கொழம்பு
ஆஹ்
சுண்ட கடலைய போட்டு நா வந்து இன்னைக்கு எப் எப்பயு புளிக்கொழம்பு வைப்பே சின்ன வெங்காயம் பூண்டு வெந்தியம் தாளிச்சு ஆஹ் புளி குழம்பு மாதிரி வ ப்ப இன்னைக்கு ரொம்ப நாளாச்சு குருமா குழம்பு வச்சு சுண்டக்கல்லையில
ம்
அதனால இன்னைக்கு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு வைக்கிற மாதிரி தேங்காய் அரைச்சு ஊத்தி குருமாவா வச்சுட்டேன்
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு
பேஸ்ட் எல்லாம் நான் ஒரு ஒரு நாளும் போட மாட்டேன் நான் ஃப்ரெஷ்ஷா தான் போடுவேன் அரச்சும் வைக்க மாட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லாம் நீ சிக்கன் எப்படி வைப்ப ஆஹ் கடாயி கடாயில வந்து சும்மா ஒரு நாலு சொட்டு எண்ணெய விட்டு அஹ் மிளகு அஹ் மல்லி வர மொளகா சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு பிரியாணி இலை ஏலக்காய் எல்லாம் போடாத ஏலக்காய் அந்த அன்னாசி பூ அதெல்லாம் போடாத இதோட சேர்ந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆஹ்ஹ் ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு நல்லா இந்தஹ் சுண்டு விரல் சைஸு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்க கிட்டு வணங்குனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு இல்லன்னா மூணு தக்காளி அவன் சைஸ பொறுத்து எடுத்துக்கோ அதையும் போட்டு நல்லா வ வணங்குனதுக்கு அப்புறம் ஆற விட்டு எடுத்து அரைச்சுரு அரைச்சோன்னா சுண்ட கடல வேக வச்சது திருக்கில்ல சிக்கனுக்கு நா இதே ஃபார்மேட்டு் தா சிக்கன்னா சிக்கன் மட்டன்னா மட்டன் சுண்டல்னா சுண்டல் மீன் மேக்கர்னா மீன் மேக்கர் முட்டன்னா முட்ட எல்லா
மீன் மேக்கர்ல இது செய்வியா நீய்
ஆ வரு வரு வரு மீன் மேக்கர் குருமா அட்டகாசமா இருக்கு ம் ம் ரைசுக்கு தெர்லடா மீன் மேக்கற பத்தி தெரில ரைஸுக்கு சுண்டல் வந்து ரைசுக்கு இப்ப நல்லா இருக்கு அது பாரு இன்னக்கி சாப் பாட்டுக்கே அதுதா ஆம்லெட் மட்டு ஊத்திக்குவே அவ்ளோதா வணக்கி இது ஆறிக்கிட்டு இருக்குதா இந்த பக்கோ கடாயில வந்து கடுகு கருவேப்புல தாளிச்சி ஆ இப்ப போடு அந்த அன்னாசி மொக்கு ஆ பிரியாணி எல ஒரு சின்ன ஏலக்கா ஆ தாளிக்கும் போது போடு வாசோ அப்டியே நிக்கு இது இருக்கு தெரியுமா நீர்பாசி இருக்கு தெரியுமா இந்த கருப்பு கருப்பா இருக்குல்ல பாசி ஆ ஆ கல் பாசி நா நீர்பாசின்னுவே அந்த நீர்பாசி போட்டு நல்லா தாளிச்சுட்டீன்னா வாசம் வந்துருமா தாளிச்சதுக்கு அப்பறோ அரைச்ச பேஸ்ட தூக்கி ஊத்து ஊத்திட்டு சுண்டைக்கல்லயே உள்ள போடு சுண்டைக்கடலை இல்லைன்னா சிக்கனோ மட்டனோ சிக்கனை போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு சிக்கன் நல்ல எண்ணெ வுட் டு வந்தோன உப்பு போட்டு மறுபடியு திரும்பவு எண்ணெயு தண்ணியு வுடும் அதெல்லா வுட்டதுக்கப்பற அரைச்சத தூக்கி ஊத்து நல்ல ஒரு கொதி கொதிச்சனே கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நிறுத்து இதுதா யூசுவலா நா வைக்கிற கொழம்பு நா வ து இந்த மல்லித்தூளு ஆ மொளகாத்தூளு இதெல்லா போட்டு வைக்க மாட்டே
மெளகுதா அதிகமா யூஸ் பண்ணுவியா
ஆமா மெளகு யூஸ் பண்ணுவன்டா தூளுங்க எதுவு வாங்க மாட் ட கடையில மல்லித்தூளு மெளகாத்தூ மெளகாத்தூள் இருக்கும் வீட்ல அ இந்த அவசரத்துக்கு வேற ஏதாவது மொளகாத்தூள் மட்டு போட்டு வைக்கிறது இருக்குல்ல
ஆமா
அந் த மாரி கொழம்பு வைக்கிறதுக்குதா அது மத்தபடி மத்த கொழம்பெல்லா வைக்கிறதுனா கொழம்பு தூள் அரைச்சு வச்சிருக்கற
ம் அதே போட்டுக்குவியா மீன் கொழம்புக்கு மீன் கொழம்புக்கு நல்லா இருக்கு, சிக்கன் மட்டன் கொழம்புக்குமா நல்லா இருக்
அதுக்கு அதுதா இப்படி வை க்கிறனே
ஓ வறுத்து
ஆ வறுத்துதா வைப்பே கொழம்புத்தூள் யூஸ் பண்ண மாட்டே எப்போதுமே இப்டிதா அய்யய்யா மிக்சி அமி அம்மிக்கல்ல தூக்கிட்டு நானு எங்க போறது எங்குட்ட ஒக்கார்றது மொதல்ல நானு இந்த டிஸ்பிரல் ஆப்ஸ் வந்ததுல இருந்து நல்லா ஒக்காந்து செய்யிறதெல்லா விட்டு போச்சி இப்பயு ஒக்கார்றே டியூஷன்ல கீழே தா ஒக்கார்றே பசங்களுக்காக
ஆ
பட் இத ஒக்காந்து ஆரக் கிறதெல்லா செட் ஆகது ரா
அதா நீ நின்னுட்டே அரக்கிற மார்ருக்குதுல்ல அப்டியே போட்டுக்க வேண்டியதான பக்கத்துல
என்னதுரா கேக்ல எனக் கேட்ட
இல்ல இப்ப தா நின்றுட்டு அரக்கிற மாதிரி இருக்குதில்லனு சொன்ன நம்ப அடுப்பு திட்டிட்டியே போட்டுக்குலாம் இன்ன
காலைல இதெல்லா வேலைக்கு ஒதவும்மாடா
எல்லாமு ஒதவாது தா
அதல்லா செட் ஆகாது நான்வெஜ் எடுக்குற அன்னக் கிதா காலைலியே சாப்பட்ணு நெனைக்குங்க
இல்ல நா என்ன சொல்றன்னா எல்லாமே நீ செய்யறது ஓகே இல்லல்ல நீ எல்லாமே செய்யறது ஓகே வறுத்து எல்லாமே பண்ணிட்டீன்னா அந்த அம்மிக்கல்ல வச்சு அரச்சினா இன்னு டேஸ்ட்ட் தூ நல்லா இருக்கு
பாக்கலாம் பிஃயூச்சர்ல எதாவது வாய்ப்புகள் வருதான்னு பாப்போம்
ற்றனும் போல இருக்குது
ஏ எடு இன்னிக்கு என்ன வியாழ தானா எடு
ம்
எடுத்து சாப்புடு மீன் கொழம்புக்கெல்லாம் வந்து இந்த கொழம்பு தூள் அரச்சு வச்சிருக்கேன் பார் செரியா இந்த மீன் கொழம்பு எப்பிடி வப் இப்ப அதே ப்ரொசீஜர்ல சுண்டக்கல்ல இல்ல புளி கொழம்பு வைய அட்டகாசமா இருக்கும் எதுவும் சும்மா இந்த சீரகம் இப்ப வெந்தயம் கடுகு தாளிச்சு புளி நறைய கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ ரொம்ப நறைய இல்ல நீ எவ்ளோ டேஸ்ட் கிடுக்கிறியோ அவ்வளோ
எனக்கு பிளட் பிரஷர் இருக்கறதுனால அதிகமாக புளிி எடுக்க
நான் எங்க வீட்ல புளியே சேக் க்க மாட்டே நீ சேத்து வியோ தான் நான்
இல்ல இல்ல நா வந்து ஆ புளி நம்ம எடுத்துக்க எடுத்துக்க வந்து நா நா எடுத்துக்க எடுத்துக்க வந்து ரத்தொ வந்து சு உறிஞ் சிக்கோமா அதனால நா புளி ஆமா செகண்ணு டெலிவரி ஆனதுலேர்ந்து அப்டியே கன்ட்னியூ ஆயிர்ச்சு
ம் எனக்கு அப் ப இல்லடா இப்போ ஒரு ஆமா இப்போ ஒரு ரெண்டு வருஷமா அதுல இப்பதா ஒரு ஆறு மாச த்தமா கண்டனியூவா மெடிசன் போடுறே பஸ்ட்டல்லா வந்து போடமாட்டே விட்டுருவே ஆ போடுவே விட் விட்டுருவே போடுவே விட்டுருவே தோண்னா போடுவே ஒரு தறவ ஒரு மூணு நாலு தலவலி வாமிட்டு வந்து வெ வெச்சு செஞ்சுட்டு என்னைய தாங்கவே முல ஆட்டோலல்லா போக போக வாந்தி தலைய சுத்துது தல நிமுத்த முடியல போய் பத்தா எச்சக்கமா ஏருக்கு கொடந்துச்சு அப்புற டாக்டர் என்ன சொன்னி புடிச்சு கண்டபடிக்கு திட்டி விட்டுடுச்சு இனிமே நீ ஏங்கிட்ட ட்ரீட்மெண்டே பா க்க வரக்கூடாது நீ என்ன கொழந்தயா உனக்கு எத்தன தடவ சொல் சொல்லி தரது நீ நல்லா இருந்தா தான ஓ குடும்ப ப பாக்க முடியு எனக்காக மாத்திர போடுறியா உனக்கு க்காக மாத்திர போடுறியா ஆ இது ஒன்னு தெரிஞ்சுக்கோ பி பிக்கு வந்து மாத்திர போட்டு ட்டினா ஹார்ட்டோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகு
ம்
ங்க சொன்னாங்க பி பி மாத்தர போட் டா ஹார்டு கிட்னியு நல்லா இம்ப்ரூவ் ஆகுமா ஹெல்த் ஏன்னா பி பி வரும்போது வந்து அ இ இந்த மாதிரி இருக்கிற சிஸ்டம்ல்லா தா வந்து கொஞ்ச அடிவாங்க மாட்டருக்குது ஆனா நீ மாத்திரையை போட் அடின்னா உன்னோட லைஃபே வந்து எக்ஸ்டன் ஆகு
ம்
கண்டுபுடிச்சிருக்குறா நீ போட்றது த்துக்கு என்ன அப்டின் ஒரே சத்தம் அதுக்கப்றம் தா பயம் வந்து ரெண்டு நேரொ மாத்ர போட்ற து குடுத்தாங்க ஏ கண் அ கண்ட்ரோல் ஆகாது க்கு இப்ப வந்து ஒரு நேரம் இப்பயுமே ரெண்டு நாள் போல்ல நாள் உண்டா தலைவலி வந்துரு கண்ட்ரோலா தா இருக்கு ஒன் டுவெண்
ரெண்டு நாள்லா போடாம இருக்கவே கூடாது ஒரு நாள் விட்டுட்டினாவே அடுத்த நாளே உனக்கு சிம்டம்ஸ் காட்டிரு
ஊருக்கு போனப்ப மூண் நாளா போடல கண்ணெல்லா மொய மொயனுது தலை எல்லா நை நை நைன்னு இந்த நெத்திக்கிட்டலா குத்துது ஆனாலு எனக்கு ஞாபகொர்ல இதுதா ரீசன்னு நா வந்து எல்லாரு என்னைய டென்ஷன் ஆக்குறீங்க அலைச்சல் செரியில்ல பீரியட்ஸ் ஆக போகுது அதனால தலைவலிக்குதுன்னு எத எதையோ சொல்லிட்ருக்கே அப்பறந்தா ஞாபகொ வந்துது அய்யோயோ நம்ம மாத்தரைய வுட்டுட்டோ அப்படி அப்புறம் மாத்தரைய போட்டோன்ன ரெண்டு நாள் போட்டோனேதா அந்த
அ நார்மலாவு நீ நல்லா தூ நீ நல்லா தூங்க வைக்க க்கு ஆனா அந்த மாத்ர
அப்புல்லா எனக்கு வந்ததுல்லடா
ரிலாக்ஸா இருக்க வைக்கும்ப்பா
நா அத கவனிச்சது இல்லயே
ம்
நா எப்பயு போல தான்டா இருப்ப
நீ மாத்ர போல்லினா வச்சுக்கோயே டென்ஷனாவேருப்ப
அப்டியா
டென்ஷன் கொஞ்சோ கம்மியாவு அதா ரிலாக்ஸ்
ஆ நா செக் பண்றே நானு எனக்கு அந்த மொய மொயன்னுருக்கு தலவலி வரு அவ்ளோதானே தவர அ ம் பெருஸ் சா எனக்கு எதுவு ம் மத்தபடி நா யோஸ்ச்சது இல்ல மே பி நீ சொல் ற மாரி வேணா நானு செக் பண்ணி பாக்ற போட்டதுக்கு அப்றம் எனக்கு எப்டி இருக்கு அப்டின்னு ஹ ப்பாடி துணிய காய போட்டுட்டு ஆ இன்ன ஒரு ஈடு துணிய தொவைக்க போட்டுட்டு மறுவடி கஃப் ஃப்ரீ ஆயிட்டு நா உனக்கு கால் பண்ணுறே சரியா ஓகேடா பாய்டா பாய்டா ம்